இதுக்கு அப்புறம் உங்க என்ன கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
நீ என்ன இப்ப எட்டு பத்து மாசோம் என்னா சாப்பாடுல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா கொழந்தைக்கு
ஆ சாப்பாடுதான் நான் செய்யற சாப்பாடுதான் அப்டிதான் ஊட் றன் அவளுக்குன்னு தனியா செஞ்சுல்லாம் ஊட்டுறது இல்ல அப்டியே நான் செய்யறத சாப்பாடா ஊட்டுவேன்
எப்டி கொழச்சு ஊட்டுறீங்களா பல்லு பல்லு ஏதநா மொளஞ்சிருக்க எட்டு மாசத்துல மொளஞ்சிடுமே
இல்லப்பா இன்னும் பல்லு எதுவும் வரவே இல்ல
எட்டு மாசத்துல அந்த ந நெல்லு இருக்குல்ல
ஆமா
நெல்ல வந்து பல்லுல தீத்தி விடுங்க அது தீத்தி விட்டீங்கன்னா மொளஞ்சு மேல வரும் அது நீங்க அந்த பல்லுவ கைய வெச்சு பாத் பாத்தீங்களா ஏதா ஷார்பா வருதா அப்டின்ட்டு
இல்ல அந்த மாரி எதும் தெரில
வெச்சு பாத்து தெரிலியா
ம்
அப்ப நீங்க அது என்ன பண்றீங்க நெல்லு இருந்ததுன்னா நெல்லு வந்து பல்லு வந்து அவுங்க இதுல வந்து தீ்த்தி வுடுங்க
வலிக்குமே அழுவாலே
ஆமா அழுவான் அது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தீத்தி உட்டீங்கன்னா அது வந்து வந்துரும் பல்லு மோலஞ்சு வந்துரும்
ம்
மேல் வாட்டமும் கீழ் வாட்டமும் சும்மா லைட்டா தீத்தி வுட்றனும் தீட்டு வுட்டு அது வந்து அது என்னம்மா எப்பயுமே நம்ம பால் பால் பால் பசிக்கு அழுவுர மாரிஅழுவும் அந்த அளவுக்கு தேமி தேமிலாம் அழுக மாட்டா பசிக்கு அழுவற மேரி அழுவும் அத அப்போ என்ன பண்ணிடுதுங்க தீத்து உட்டுட்டு அதுக்கப்புறம் பால குடுத்துருவோ
ம்
அப்ப எதா பல்லு மொளையும் நாங்கலா வந்து பல்லு எங்களுக்குலா எட்டு மாசத்துலே மொளைய ஆரம்பிச்சிச்சி பல்லு அது வந்து எங்களுக்கு வந்து காட்டிடுச்சி
இன்மே என்னான்னு தெர்ல டென் மன்ந்த் ஆகுது இன்னு அவளுக்கு காட்டவே இல்ல எதுவுமே
எல்லாரும் போயிட்ட மாரி முட்டி போட்டு நடக்கராளா
ஆ முட்டிலாம் போடுவா நடக்கறதுதல்லா நடக்க மாட்டா நிக்கறா அவ்ளோதா ஒங்க கொழந்தைங்களா எத்தன மாசத்துல நடந்தாங்க
அது முட்டி போட்டுனு எட்டு மா ஒம்போது மாசத்துல எட்டு மாசல்லா அது முட்டி போட நவுரவே ஆரம்பிச்சிருதுங்க அத புடிச்சி அத எடுத்து அத ப ம் புடிக்கிறதங்காட்டியு நம்ப அது என்னென்ன பொருள வாயில வக்குமோன்னுட்டு அத வேற ஊட்டெல்லாம் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வக்கிறதா இருக்கும்
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எத எடுத்தாலும் எடுத்தெடுத்து வாய்ல வச்சிக்கிறா வேற
ஆமா அது துரு துரு துருன்னு இருப்பால அதனாலயே அத கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வீட்ல எந்த ஒரு பொருளு எந்த ஒரு எடத் துரு கிளின் வீட்லயே வைக்கவே மாட்டா கீழ வைக்க மாட்ட எல்லாத்தையு தூக்கி தூக்கி தூக்கி மேல வச்சிருவ
ஆ நானும் அதே மாரி தா இப்ப பாத்துட்டுருக்கேன் எத போனாலும் எடுக்கறா எல்லாத்தையும் எடு த்து கட்டுல கீழ கெடாசிறா
நான் கட்ல எல்லாம் போட மாட்டோம் தரையிலயே தா போடுவோம் இந்த கட்லு வந்து ஒரு சூடு கட் லு சூடுன்றதுனால அவளுக்குன் தனியா ஒரு பெட்டு இருந்தா கூட அந்த பெட்ல கூட போட மாட்ட தரையில போட்டு குலு குலு குலு குலுனு அந்த ஜில் ஜில்லுன்னு அதுல துணிய வி ரிச்சி போட்டு அந்த பொடவ விருச்சி போட்டு அதுல படுக்க வச்சிப்போம் தரல வந் தலக்காணிலா கூட கெடையாது பொடவிலே அந்த தலக்கானி மேரி அப்டே சும்மா ரண்டு மடிப்பு மூணு மடிப்பு மடிச்சி அத அப்டே தலகானி மேரி காட்டி நாங்க பா இது பண்ணிக்குவோ படுக்க வச்சிக்குவோ இப்பயும் இப்பயு அப்டிதாங்க இப்ப தலக்காணி போட்டு அதுங்களே படுத்துக்குங்க இப்ப தூக்கம் தரையில தா படுப்பாங்க
ம்
அவுங்க பெட்ல படுத் தாலும் நா எ எறக்கி தரையில படுக்க வச்சிக்குவ நீங்க பெட்ல இப்ப படுக்க வச்சிட்டே போனீங்கன்ன ஃபேன் காத் து வந்து கரெக்ட்டா பெட்ல உடாது
மேல ஃபேனுக்கு நேரா தான படுத்திருக்கோம்
ஃபேன் காத்து பெட்ல உழாது அது மட்டு இல்ல பிள்ளைங்களுக்கு வேர்த்து ஊத்தி எதா பெட்ல இருந்து கீழ உழுந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல அதனால நாங்க என்ன பண்ணிடுவ தரையில போட்டு படுக்குவோ எப்பயுமே தர தா நம்பளுக்கு பூமி தா நம்பளுக்கு எல்லாமேன்ற மேரி ஆ பூமிலே படுக்க வச்சிக்குவோம்
ம்
இதே வெயில் சீசனா இருந்துச்சி அப்டின்னாக்கா நம்பளுக்கு எப்ப ப்பா தரையில படுத்தாதா குளு குளு குளுன்னு இருக்கும் பெட்டெல்லா சூடு ஏறுது அப்டின்றதுனால நம்ப தரையில படு
ம் ம் நா
தர தா நம்பளுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு அவ கீழ உழுந்தாலும் நீங்க அப்பே நீங்க ஏமாற கேப்பல நீங்க இப்டி போய்டிட்டீங்க அப்டி போயிட்டீங்கன்னாக்கா அப்டிய பாத்ரூமே வருது அப்டின்னாக்கா நம்ம பாத்ரூமே அவ்ளோ ரொம்ப நேரோ ஆயிடுசுனாக்கா அந்த டைம்ல ஆம்மக் அம்மாவக் காண்ணோண்ட்டு ஏ தேடி வந்து கீழ டேப்புன்னு விழுந்துரும் அது யாருக்கு பாதிக்கும் குழந்தைக்கு பாதிக்கும் அந்த டைம்ல நீ எங்க போன்னன்னு கேட்டா நம்ம எனக்கு எப் பாத்ரூம் வந்தது பாத்ரூம் போனனா அம்மனேரோ பாத்ரூம் வந்துதானு கேப்பாங்க அந்த டைம்ல நம்ம சுச்சுவே ஷன் என்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம அந்த டைம்ல பாத்ரூம் போகுது செரி புள்ள தூங்குதுன்டு நம்ம கேர்லேஸ்ஸா ஓ ஆ அசால்ட்டா இருக்கவு முடியாது
ஆமா நா ஆக்சுவலா முழுச்சுட்டு இருக்கும் போதுதா பாத்ரூம் போவேன்
தரையில இருந்தா தரையில இருக்குதுன்னு வச்சுங்களா அது மட்டும் இப்ப கீழ உழாது பிரண்டுகிட்டு வரும் எந்திரிச்சு உட்காரும் முட்டி போட்டுக்கணும்னா வெளிய ஓடியா ஓடியாந்துடும் வெளிய வந்தாலு பிரச்சன கெடையாது இது கீழ உண்டா ஏதா பல்லுல அடி படு இல்ல மூக்குள்ள அடி படு மூஞ்சல அடி படு அது ஒரு வயசு ஆகுற வரைக்கும் அதுக்கு அடிப்படாதான் நம்ம பாத்துக்க வேண்டிய கடமை நம்மளோட கடமை ஏன்னா பொறந்த நாள் மொத பொறந்த நாள் வருதுன்னும் போது அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு குடுக்கும்
ம் நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து பிரத்டே அவனுக்கு இப்ப லெவன் மந்த்து ஆக போது ம்
நெஸ்ட் மந்த் என்ன டேட்டு
தேர்ட்டி ஒன்
தேர்ட்டி தேர்ட்டி ஒன்னா
ம்
ம் நெஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த்து வந்து த்ரீ ஆடி பெருக்கு ஏ புள்ளைங்களுக்கு
ஓ
ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் போடுன்னு சொல்லுவாங்க பாருங்க
ஆ ஆ ஆ
அந்த டைம்லதா ஏ புள்ளைங்க பொறந்தாங்க
எங்க ஆடி பதினெட்டு அன்னிக்கு பொறந்தாங்ளா ஆடி பதி ஏழு பொண்ணு ஆடி பதினஞ்சுல பொறந்தா
சத்தம் போடக் கூடாது வந்துட்டாங்க வந்து இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க
எங்க ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் ஸ்கூல் விட்டு வந்ட்டாங்களா
ட்டாங்க எங்க அப்பா கூட்டு வந்துருவாரு
ம் ம் ம் எங்க இப்ப அப்பா வீட்ல அம்மா வீட்ல இருக்கீங்ளான்னா
ஆமா அம்மா வீட் டுல தான் இருக்கோ தனியா பின்னாடி வாடக வாடக இருக்குல்ல அந்த வீட்டுல இருக்கோ
ம்
இப்ப வந்துங் என்ன ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சு அதுங்க விளையாட வைக்கறது அது இப்போ ஹோம் ஒர்க் முடிச்சாங்கா அதுக்கப்பறோ ஃப்ரீயாயிடுவோ
ம் ஸ்கூல் த்ரீ ஓ கிளாக் தா ஆகுது அதுக்குள்ள ஸ்கூல் விட்ருவாங்களா
ஆமா
ஆ
த்ரீ ஓ க்ளாக்கு காலைல எய்ட் ஓ க்ளாக்கு எய்ட் தட்டிக்
ம்
சத்தம் போடக் கூடாதுன்றே ஓடா சத்தம் போட்ற ஆ த்ரியோ க்ளாக் ஆவ்துன்னா ஏ மோ ங்கூர் கரெக்ட்டா ஷார்ப்பா வுட்ருவாங்க யம் பிள்ளைங்க வெய்ட் பண்ணீன்னே இருக்கு ஜன்னலோட்டடா பாத்துக்னே ருக்கு எப்படா வருவாங்க பேரன்ஸு எப்படா கூட்டும் போவாங்க அப்டின் ட்டு
உஉ ஏ வேன்லா எது இல்லயா
ஆஹா வேனு கிட்யேதா அஞ்சே நிம்ஷ்ல போய்ட்டு கூட்னு வந்துர்லா
ஓ ஆ
ரெண்டு நிம்ஷோ வுட ஆவாது கிட்டேதா இந பிள்ளைங்களுக் ஏதா ஒண்ணுத்து ஆமா ப்ளே ஸ்கூல் மு ப்ளே ஸ்கூல்லே சேத் வுட்ரு
ம் ம் ம் எனா ஏஜ்ஜி ஃபை ஏஜ்ஜா ஃபை ஆகுதா
ஃபை ஆகு
ம் ஓகே ஓகே பசங்களுக்கு ஸ்னாக்ஸ்லா எது குடுக்குலையா
இன்னு ஹோமர்க்குல்லா முடிச்சிட்டு அதுக்கப்பறா ட்ரெஸ் எல்லா கழட்டி விச்சுட்டு அதுக்கப் ப்பறந்தா ஹோமர்க்குன்ற பீச்சுக்கே வரு
ம் ம்
ஹாமர்க்‌கு ஃபஸ் த்துட்டு தம் முடிச்சிட்டு அதுக்கப்பறோ ஸ்நாக்ஸு எதோ அன்னால அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டல்லா ஒர் அஞ்சி மணிங் மேல தா மூண் மணிக்கு ஆரம்பிச்சேன்னா அஞ்சு மணி வரைக்கி உம் ஃபாமல் பண்ணுவாங்க இது ஈஸியா இருந்ச்சின்னா சீக்கிர்மா பண்ணிடுவாங்க நாலு மணிக்குள்ள பண்ணிடுவாங்க அப்டி கஷ்டமா இந்ததுனா ஏத் இங்க எழ்துங்க ஏதுங்க சொல்லி சொல்லி சொல்லி ய மண்ட தலவலி எடுத்துக்கு எடத்துக்குட்டு அதுக்கப்பறோ வந்து அதுங்கு ஏத வை ச்சிட்டு அதுக்கப்பறம் முடிச்சு பிறகு தா ஸ்நாக்ஸ்க்கே போம்
என்ன படிக்கிறாங்க ப்ரிகேஜா
யூ கேஜி
யூகேஜா
ம் ஹு
ம்
எதா ஹேண்ட் ரட்டிங் நல்லாஇல்ல னா அலச்சி அலிச்சு குடுப்பா அதுக்கே மூஞ்சி உம்முன்னு போடு அல்ச்சி அல்ச்சி குடுக்குறாங்ளே பத்தொட்டி எதுறுமே அப்டின்ட்டு
இப்ப ரெண்டு பசங்க இருக்காங்கள ரெண்டு பஸ் பசங்கமே நல்லா படிப்பாங்க இல்ல யாராவ் ஒருத்தர் நல்லா படிக்ச்சுட்டு ஒருத்தர் நல்லா படிக்காம இருப்பாங்களா
ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற மேற் தாமா இருக்கு ஏன்னா இப்பு தெரியாதுல்ல
ம்
ஏன்னா இப்ப வந்து நல்லா எ ஏ ஹோமர்க் குர்த்தா ஒன் ரெண்டு பேரு ஒன்னா முடிக்கிறாங்க அதா சொல்றே இது நீ ஃபஸ்ட்டு முடி த்தா நா ஃபஸ்ட்டு முடிப்பன்றமே ரெண்டும் போட்டியே தா போடுங்ளே தவர அங்க பாத் உ நல்லா படிக்குதுங்க அப்டின்லா சொல்வாங்க இவ பா கொஞ்சோ படுத்துக்கிட்டே எழுதறா இத மட்டு கொஞ்சோ என்னன் பாத்துக்ங்க அப்டின் தா சொல்லுவாங்க ஆனா நல்லாதா படிக்கிறாங்கன்வாங்க அது நம்பளுக் இப்ப தெரி யாது நம்ப போ போ போ போகதா ரெண்டு புள்ளைங்கள பத் தி தெரியு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டட் செகண்ட் ஸ்டாண்டட் அப்டினா மார்க் எடுக்குதுங்க பாரு அத வெச்சுதா தெரியு இதுல வந்து இ ஃப்ரீ கே ஜி தான அவ்ங்க என்ன பண்வாங்க எல்லாத்தையு ஆக்டிவிட்டி எல்லாமே சொல்லி குடுப்பாங்க அதெல்லா நல்லா பண்ணுங்க டேன்ஸு சொல்லி் குடுத்தா அதெல்லா நல்லா பண்ணுங்க ஹோம் ஒர்க் எல்லா நல்லா பண்ணுங்க படிக்கிறதெல்லா நல்லா பண்ணுங்க ரெண்டு பேருமே படிப்பு அந்த இ விஷ்யத்துலெல்லா ஓ எம்பையந்தா ஃபஸ்ட்டு இதா இருந்தா இப்ப எம்பையனு வந்து கொஞ்ச கொஞ்சமா படிக்க ஆரம்மிஸ்ட்டா அதுனால அவ்ங்க மிஸ்ஸு வந்து அவ்ங்க வர்னேஷ் அவந்திகா எது சொல்ல மாட்டாங்க
ம்
அ நல்லா வந்து அவ்ங்க படிக்கிறாங்க அப்டினுருவாங்க
ஓகே ஓகே அதுக்குதா கேட்டே இப்ப ட்வின்ஸ்னா எல்லா சேமா பண்ணுவாங்க எல்லா சேமா பண்ற மாரி இருக்கு ட்ரஸ் எல்லா எப்டி சேமா எடுப்பீங்களா இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுப்பீங்களா
பைய பொண்ணு தான அது எப்டி சேமா எடுக் முடியு
இல்லமா சேம் டிஸ்
கலர் ஒன்னா வேணா சேமா எடுக்கலாமே தவர பட்டு மாத் தி மாத்திதா எடுப்பே அது இல்லனா கலர்ல ஒன்னு வேணா எட்ப்ப எல்லா ம் இதே பழகற்த்துக்கா போய் கொண்டு வருவாங்க செரி எது நல்லா இருக்குதோ அத பாத்து எட்த்துக்க வேண்டியத் தா இதுல வேற இதே கலர்ல இதா வேணுனுங்கல்லா கெடையாதுல்ல பொண்ணா பொறந்துஸ்னா ரெண்டு ஓ ஓகேனலா
ம்
ஆ பைய இல்ல ஆ பையந்தான அப்டின்ற மாரி இந்தே கலர்ல பாத்தா சேர் பொண்ணுக்கு இந்த கலர்ல நல்லாருக்கு அத போய் பையனுக்கு பாத்தா அந்த கலர் நல்லாவே இருக்காது அதுக்கென்னா பண்ண முடியு அத்னால என்னா பண்றது இப்ப இதுக்கு பிங்க்கு டார்க்கு பிங்க்கு இதுக் நல்லாருக்குதுன் வெச்சுக்க இதே ட்ரஸ்ஸ பாருங்க பா டார்க்கு பிங்க்கு நல்லார்க்குமா பையனுக்கு நல்லார்க்காது அதனால எடுக்கவே மாட்டே மாத் தி மாத்தி தா எடுத்துக்வோ
ஆ ஓகே ஓகே அதா ரெண்டு பொண்ணா இருந்தா சேமா எடுக்கற மாரி இருக்குல்ல
கெல்லா ரெண்டு அழகா இருக்குது ரெண்டு நல்லாருக்குதுன் சொல்லி ரெண்டு கேட்டு எடுக்கலா இதுதா பைய ஒன்னு பொண்ணு ஒன்னுல்ல நா மாம் சேமாலா எடுக்க மாட்டே மாத்தி மாத்தி தா எடுப்பே
சேரி சேரி
சேரி போய் பாருங்க பசங்க இல்ல பசங்க எதோ வந்திருக்காங்க சாப்பாடுலா குடுங்க
நா தா போய் பப்பயா அல்லது ஹோம் ஒர்க்குலா முடிச்சிட்டு நா ஃப்ரீயாவணு அஞ்சு மணி ஆறு மணி தா ஃப்ரீயாவோ அதுக்கப்பறந்தா எல்லா போய் பேஸ் முடியு ம் செரி ஓகே ம் ஓகே பாய்
ம் ஓகே பாய்
ம்